ஹலோ
என்னங்க ரொம்ப நாள் கழிச்சி ஃபோன் பண்ணிருக்கீங்க
ரொம்ப நாள் கழிச்சி ரொம்ப நாள் கழிச்சி நீதா கோமால இருக்க போல கொய்யால வாட்ஸப்ல மெசேஜ் பண்ணாலு பண்ண மாட்ற உடு அது உடு இன்னா ஸ்டேட்டஸ் ஃபுல்லா ஒரே காதல் ஸ்டேட்டஸா போட்டுட்ருக்கீங் ஏ என்னாச்சு
அதெல்லா ஒன்னு இல்லண்ணே
சொல்றா சொல்றா சொல்றா அதா கேள்விப்பட்ட சொல்லு எந்த ஊர் பொண்ணு
அது ஸ்கூல் படிக்கும் போதுண்ணே
ஏண்டா ஸ்கூலு ஸ் ஸ்கூல் லவ்வுக்காடா இப்ப ஸ்டேட்டஸ் போட்டு சுத்திட்ருக்க யார்டா அவ
அது ஸ்கூல் படிக்கும் போது அந்த கத முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணுக்கு வேற மாப்ள பாத்துட்டாங்க அது சும்மா நல்லா இருந்துதேன்ட்டு போட்டண்ண அது
சேர் அது அது இருக்கட்டு அத விடு ஓ வயசு தான இருக்கு அதுக்குள்ள மாப்புள்ள பாத்துட்டாங்கன்ற ஏ அது படிக்க காலேஜ்லா போலியா அது
முஸ்லிம்ண்ண அது முன்னாடி சின்ன வயசுலயே நிச்சயம் பண்ணிடுவாங்க
நிச்சயம் பண்ட்டுண்டா முஸ்லிமா இருந்தா என்ன ஒர் ஒரு பொண்ணு காலேஜு படிக்கணு வயசு டுவெண்டி ஒன் ஆகணு கா காலேஜு படிச்சதுலேருந்து கொஞ்ச நாளைக்
அது அவுங்க இதா வழக்கமா அது
ப்ப என்னடா இன்னு பிற்போக் அந்த காலத்துலேயே இருக்கானுங்க ஆதிவாசியாவே அதா பரவால்ல ம் பத்தொம்போது வயசிசாயி வயசுக் வரமாச்சு வெயிட் பண்றால்ல பதின பதினஞ்சு
இல்ல என்னோட வயிசு மூத்த பொண்ணு
அதுல இன்னா இருக்கு இதுல்லா ஒரு விஷியமே இல்லியே ஆய் வயிசு ஆ என்னடா ம் தலைவ மன்மதன்‌ வல்லவன்லா பாக்கல போல அவ ம் ஏய் வயிசுங்கிறதுலா அங்க பிரச்சனையே இல்ல அண்ண அடுத்த டைம் பேசும்போது அண்ணன பத்தி சொல்ற ஓக்கேவா வைப்பா அண்ணனுக்கு வ அண்ணனுக்கு வாச்சது புல்லா அப்புடிதா
நா ஸ்கூலு படிக்குமோதே ஏ செட்டு ப பசங்களு புடிக்கு அது ஏ புடிக்காம போச்சுன்னா நா ஒரு ஆறாவது படிப்பனே ஆ எனக்கு கிளாஸ் லீடர் போடுவாங்கள முன்னாடி நின் மைண்ட் பண்ணுவாங்கள
ஆ
அது மாரி ஆ ஒரு நாள் எ கிளாஸ் டீச்சர் ஆப்சன்டு ஒரு பக்கத்து கிளாஸ் மிஸ் வந்து லீடர் எழுந்து மைன்டு பண்ணுங்க போர்டுல பேர் எழுதுங்க பேசுறவங்களே அப்பிடின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க செரி ஏ லீடுரு பாய் லீடுரு ஆப்சென்ட்டுனுனே ஆ கேள்ஸ் லீடர பாய்ஸுக்கு போட்டு இன்னொரு பொண்ண எழுந்து நின்னு கேள்ச மயின் பண்ண சொல்லிட்டாங்க
ஆ
இந்த பொண்ணுக்கு எனக்கு ஆகாதா அந்த பொண்ணு என்ன பண்ணிடிச்சு ஏ பேரே எ எழுதி ஓவர் டாக்குனு போட்டு இந்த ஸ்டார் ஸ்டாரா போடுவாங்களே எத்தி எவ்ளோ பேசுறாங்களோ அத்தன ஸ்டாரு ஆ அது பாட்டுலு போடு இந்த நீட்டுல இருந்து அந்த நீ வீட்டு வரைக்கு ஸ்டார் போது எனக்கு ஆனா நா அதிசியமா அன்னைக்கு மூணாவது பெஞ்ச்ல உக்காந்துருந்தே நா எப்புமே அஞ்சு இல்ல ஆறுல தா உக்காந்துருப்பேனே
ஆ
மிஸ்செ கூப்பிட்ட கூட எழுந்து வர மாட்டே செரி பேசி மாட்டிக்க கூடாது ஏனா அந்த மிஸ் நல்லா அடிப்பாங்கண்டு நா பயந்துட்டு முன்னாடி வந்துட்டே
எத்தனாவது படிக்கும்போது
ஆறாவது படிக்கு போது
ஆ சொல்லு மேற்கொண்டு
ஆ அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு இ நா பேசாமலே பேரு எழுதிருச்சு செரி சும்மா அது வந்து வெளையாட்டுக்கு ஏழுதுது அப்பிடின்ட்டு நா எதுவு சொல்ல மி மி ஸ் கிட்ட சொல்லாதுன்ட்டு
ஆ
கடைசியில மிஸ்ஸு டப்புன்னு கிளாஸ்குல்ல வண்டாங்க பெல் அடிச்சிருச்சு அவ்ளோதா முடிஞ்சிச்சு அடுத்து மிஸ் வருவாங்க நெனச்ச பக்கத்து கிளாஸ்ல இருந்து நேரா எங்க கிளாஸுக்கு வந்டாங்க அந்த மிஸ்ஸு
ஆ
அப்புறோ பேர பாத்து லோகேசு அப்பிடின்னு ஒரு நாலஞ்சு பேர சொல்லிட்டு எல்லா எழுந்து வாங்கனு செம அடி எத்தன ஸ்டார் போட்டிருக்கோ அத்தன அடின்டு
அடி செம அடி ஸ்டீல்ஸ் கேல் வேர நல்லா பழுத்துருச்சு கையுலா எனக்கு செம்ம கோவோ நா பேசவே இல்லையே ந நீ ஏ என் பேரை எழுதின அப்படின்னு போயி மிஸ் போனதுக்கு அப்புறோ கேட்டே
ஆ
அந்த பொண்ணு நா தா லீடறு நா எழுதுறதுதா என்னெல்லா நீ கேட்க கூடாது அப்பிடினோன்னே எனக்கு செம்ம கோவோ கோவமாயி அரைஞ்சுட்டே
அதெல்லா பொ பொழக்க வேண்டியதுதா இந்த திமிரு வேலையெல்லா பேசனா ஒத மன்னிக்குவோ இப்பிடி கிண்டலக்குகெல்லா பேசனா எகத்தாலமா பேசுனா வாங்க வேண்டியதா ஆ
நா அரஞ்சிட்டே அப்பிடி எ கையி அப்பிடியே அந்த பொண்ணு கண்ணத்துல இருக்கு அப்பிடியே செவப்பா அப்பிடியே செவந்துருச்சு அந்த எடோ
ம்
எனக்கு அடிசொனையே எனக்கு பையோ ஹா இது போயி ம் கிளாஸ் மிஸ்ஸுகிட்ட மாட்டுனா அது வேற அவங்க வந்து அடிப்பாங்களே அப்பிடின்டு எனக்கு பையோ ஆ நா நெனச்ச மாரியே அந்த பொண்ணு நேர போயி கிளாஸ் மிஸ்ட அழுதுட்டு சொல்லிடுச்சு இது மாறி அடிச்சுட்டா என்ன அப்பிடின்ட்டு
உம்
ஒன்னே என்ன கூப்ட்டு எ அண்ணனு அதே ஸ்கூல் தானா நீ போயி உ அண்ணன இட்டுட்டு வா அப்டின்ட்டாங்க
ஓ
நா போய் எ அண்ணன இட்டுட்டு வந்தா இவ ப கிளாஸ்ல படிக்க மாட்ரா எழ்த ஹோம்மர்க் தந்தா செய்ய மாட் ரா எல்லா இது சொல்ட்டாங்க
மூத்தவ அவங்கிட்டயா
அமா அவ போய் நேரா வீட்டுல சொல்லிட்டு சொல்லிட்டா இதுமேரி சொல்றாங்க க நாளைக்கு வந்து உங்ள வந்து பாக்க சொன்னாங்க ஸ்கூல் முடிஞ்ச ஒனே அப்டின் சொல்ட்டு அம்மாட்ட போய் சொல்ட்டா
அ
எங்க அம்மா வந்து அன்னிக்கு பாத்து நல்ல வேல ஒரு பங்க்ஷனு அதனால அவ்ங்க போயிட்டாங்க எங்க மாமாதா வந்தாங்க எங்க மாமா வந்தா யாரு நீங்க என்னங்க மாமா அப்டின்னே அது சேரின்ட்டு இதுமேரி கேக்காம் தா எல்லா சொல்லீட்டு கொஞ்சோ பாத்துக்கங்க அப்டின்ட்டு அனுப்ச்சு உட்டாங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பாவு வந்து வேற வந்துருந்தாங்ளா இது மாரி கிளாஸ்ல ஒரு பொ பைய்ய அடிச்சிட்டா மேம்னு அப்டின்ட்டு
அ
அவங்களு வேற நீங்க இதெல்லா கேக்க மாட்டி கண்டிக்க மாட்டிங்ளா அப்டி இப்டின்ட்டு ஏத்திவுட
அ
இப்டி வந்து என்ன போட்டு அடிக்க
நீ சொல்ல வேண்டிதுதான
நா சொன்னே இதுமேரி தா அப்டின்ட்டு நீ சொன்னியா அப்டினதுக்கு அப்டியே மு முட்ட முழுங்கி போட்ச்சி முழிச்சிட்டு நின்னுட்ருந்தது அதுக்கப்றோ உங்க பொண்ணு மேலயு தப்பிருக்கு அடிச்சது அவ தப்பு அத நா கண்டிக்கிறே அப்டின் கிளாஸ் மிஸ்ஸு
ம் ம்
அதுக்கப்றோ இது வந்து அத எங்க இப்ப நா ஆறாவ்துனா ஆறாது பசங்க ஃபுல்லா எப்டி பேசிக் கிறானுக கோ லோகேஷ்ட்ட யார்டையு பேசாதிங்க கேள்ஸ்ஸு அவ வந்து கோவப்பட்டு அடிப்பா ஆ அப்டினு பேசாத அதுலருந்து யாருமே எங்கூட பேசுறது கெடயாத்
ம் ம்
அதுக்கப்றோ ஏழாது படிக்குபோது வந்து குரூப் பூ ஒ குரூப்பூ வெப்பாங்கல்ல பசங்குள்ளயே குரூப் குரூப்பா வெச்சு நீங்க படிச்சிக்க ங்க அப்டினு
ம்
அஞ்சஞ்சு பேரு அதுல அஞ்சஞ்சு பேர்ல எங்க நாங்க ஒரு அஞ்சு பேரு ஓ ஒ ஒரு பொண்ணு தா வந்து எங்ளுக் குரூப் லீட்ரு
ம்
அதுக்கப்றோ அந்த பொண்ணு மட்டு தா என்ட்ட பேச ஆரம்பிச்சிது அதுவு இவே நானு ஏன்டர் லேடீவ்ன்னு ஒரு பைய்ய இருப்பா அவுங்க அந்த பைய்னோட அம்மாவு எனக்கு ஷோசியல் எடுக்கறவங்கதா எங்க ஷோசியல் டீச்சரோட பைய்ந்தா அவே அதனால செரி என்ன பண்ணுவ இ இவனாலு கொஞ்சோ நல்லா படிப்பானோ அப்டின்ட்டு இவ்ங்லோடவே எங்ள வே ஒரு குரூப் ல போட்டு உட்டாங்க நாங்கெல்லா படிச்சிட்டு டெஸ்ட்டு வெக்கை எ எழுதிருவோ எழுதிட்டு அந்த பொண்ணு கலாய்ச்சிட்ருப்போ அந்த பொண்ணு பேரு தேவி அந்த பொண்ணு பேரு தேவி மட்டுந்தா தெரியு இன்ஷல்லா எனக்கு தெரியாது அந்த தமிழ்ல அதுக்கு இன்ஷியல் வந்து மூ வா நாங்க ஒரு காமெடி சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருந்தோ அந்த பொண்ணு அழுவுது ஏ ஏ ஏ ஏ இது இந்த இந் இது ஒன்னு ஷார்ட்ஸு மேரிய பாத்துட்டு அது போய் பேசிட்ருந்தோ ஆ என்ன ஒ ஆள் ஒ ஒ கூட பேச மாட்டுது அப்டினொன்னே இன்ஸ் ஸியலோட வ இப்ப ஏ ஆள் பேர சொல்லி கூப்ட்டுட்ட அதா கோச்சுக்கிட்டா அப்டினு சொன்னே என்ன பேரு அப்டினா மூதேவி அப்டி ன்னு பேரு அப்டின்ட்டு இன்ஷியல் மூ தேவின்றது பேரு அப்டினு சொல்லி சிரிச்சுட்ருந்தோ
ஆ
அந்த பொண்ணு அழுவுது என்னனு பாத்தா உண்மையாலு அந்த பொண்ணுக்கு பே இன்ஷியலு மூ அந்த பொண்ணு பேரு தேவி இது அப்ற அழுது நாங்க க கலாய்சிட்டோ அப்டின்ட்டு ஆ க மிஸ்ஸுக்கிட்ட சொல்ல நீ மிஸ்ஸோட பைய நீனே இப்டி பண்ணலாமான்ட்டு ஆ அவன அடிக்க அவ தா தெரியாம பேசிட்டா இவ கூட சேந்துதா உருப்புடாம போயிருப்பா அவே அப்டின்ட்டு என்ன போட்டு அடி ஏ
ஆ ஆ ஆ
அதுக்கப்பறோ ரெண்டு பேருக்கு குரூப்பே க கெடையாது நீங்க ரெண்டு பேரு தனியாதா படிச்சுக்கணு தனியா உட்டுட்டாங்க
உடு ரெண்டு பேரு ஜாலியா சுத்த வேண்டியதா
இ இதோட செம காமெடியான ஒரு கத இருக்குண்ணே அது வேற அது சொல்ணுனா பெரிய கத அது கொஞ்சோ என்னால ஒரு ஸ்பு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல விட்டே நின்னுடுச்சி
வெயிட் பண்ணு அந்த கதைய அது தொடரும்ல நம்ம கேக்கலா ஓகேவா அடுத்து அடுத்து தொடரும்ல கேட்டுப்போ இப்ப எதோ கேக்க வந்தனே நா தான கேக்க வந்த ஒரு இத ஆ அம் இந்த வேற இது ஆ அப்ப எதுக்குப்ப இப்ப எத்தனாவது நீ அது கூட பேசிட்ருந்த அந்த பொண்ணு கூட அப்ப எதுக்கு பேசாம உட்ட
நா ஒம்பதாவது படிக்கும் போதே அந்த பொண்ணு பத்தாவதுண்ணே பேசல மாட்ட ப அந்த ஒன்பதாவது ஃபுல்லாவே பாத்தே ஓட்டுன
ஏய் ஓ கூட தா படிச்சுதுன்ற அப்ப ஒம்பதாவது படிக்கல பத்தாவுதுன்ற
அந்த முஸ்லிம் பொண்ணுண்ணே என்னோட ஒரு செட்டு மூத்தது
அப்டியா அப்ப இப்ப இப்ப சொன்ன பொண்ணு இது வேற பொண்ணா நீ அத பத்திதா சொல்ல போயிருந்த ஓகே ஓகே மூத்ததுனா என்னடா அதனால ஒன்னு பிரச்சனையே இல்லடா
அதாண்ணே ஒம்பதாவது ஃபுல்லா பாத்தே ஓட்டிட்ட நா பாக்குறேனு அந்த பொண்ணுக்கு தெரியு
ம் ம்
அதுக்கப்பறோ பத்தாவது வந்துதா பேச ஆரம்பிச்ச அது எப்டினா பத்தாவது கைடு எல்லா குடுக்க போய் கேக்குறது யார்ட்டையுமே கேக்க முடியாது என்ட்ட இருந்தது இருந்தாலு போய் கேட்ட கேட்டோன்னே கொஞ்ச நேர முழிச்சிச்சு அப்ற நாளைக்கு தர எடுத்துட்டு வந்து தர அப்டினுது சேரி அப்டின்ட்டு அத இதே மேரி யே பேசுவோ அப்டின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்ட அது பா இ ஒரு நாள் ரெஸ்ட்ரூம் போயிட்டு நா வரம் போது ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்தா அந்த பொண்ணு ஜன்னல் ஓரமா உக்காந்துருக்குமா
ஒன்ன படிக்க அனுப்புனா ஏன்டா ஸ்கூலுக்கு போய் இப்ப காலே திரும்பி இதா பண்ணிட்டு இருக்கியா என்னன்னு தெரிலையே
ஈவ்னிங் இல்லனே எங்க ஹெச் ஓ டி ஃபோன் பேசறதே ஃபோன் யூஸ் பண்றதே இல்லனா
உ கல்லூரிக்கு வந்து நானே கனெக்ட் பண்ணிக்குவ ஓகேவா ம்